நலமா இருக்கீங்களா சாப்டீங்களா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நலமா இருக்கோ சொலி தோழி உங்களோட பேஸ் ஆ சாப்டாச்சு தோழி உங்களோட பேசுனதுல எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு தோழி
எனக்கு மமம் ரொம்ப மகிழ்ச்சி தோழி என்ன த தோழி ஸ்பெஷல் இன்னைக்கி
இ இன்னக்கி இன்னக்கி வந்து நாங்க கேரட் சாதோ சாப்ட்டோ ச தோழி கேரட் சாதமு அதியு முட்டையு சாப்ட்டுட்டோ தோழி
அப்டியா தோழி இன்னைக்கி வந்து எனக்கு அங்க அக்கா வீட்ல விருந்து எனக்கு இன்னக்கி வந்து எனக்கு விருந்து நாள்
ஓ
அதனால எங்க அக்கா வந்து நீ என் வீட்டுக்கு வந்துரு நா உனக்கு விருந்து வக்கிறேன்னு சொல்லி கூப்ட்டு எனக்கு விருந்து வச்சாங்க இன்னக்கி
ம் மகிழ்ச்சி தோழி
அதுனால நா வந்து நெய் சோறு அ அந்த தால்சா சொல்வாங்கள
ஆமா ஆ தக்காளி இது கத்திரிக்கா போட்டு ம்
ஆ தால்சா ஆம ஆமா கத்திரிக்கா மட் ட்டனு சேத்து ஆமா மாங்கா முருங்காய் ஆ இன்னு என்ன சொல்றது உருளக்கெழங்கு இன்னு ஏததோ சேப்பாங்க அந்த காய்கறி அதுல அதிகமா காய்கறி தா சேப்பாங்க
அ அ அ
ம் அ அந்த கொழும்பு அ பீஃபு சுக்கா
ஓ சூப்
ஆ இன் மட் மட்டன்னு உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு எதோ சொன்னாங்க அக்கா மறந்துட்டனா அது ரெண்டு வெச்சு நல்லா கடா விருந்து மாதிரி நல்லா சாப்ட்டேன்னா
ஆ சூப்பர் தோழி ம் ஆ வேற ஆஹ இல்லத்தோழி அதாம் அந்த அது நம்ம சாதாரணமா கல்யாண விருந்துகள்ல அப்படி போம்போதுதா தோழி நம்ம சாப்ட்டு இருக்கோ
அப்படியா தோழி அ எங்க அக்கா இப்போ முதரதல்ல வச்சாங்கன்னு சொன்னாங்க நல்லா டேஸ்ட்டா இருந்தது என் கணவரு வந்து நல்லா என்ன சொல்றது அவங்கள நல்லா இது பண்ணி பிரேஷ் பண்ணி பண்ணி சாப்ட்டாரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி
ஆ சூப்பர் தோழி சூப்பர் தோழி ம் தோழி இன்னைக்கு நம்ம என்னானு பேசலா நம்ப
சொல்லுங்க தோழி உங்க பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா படிப்பு பத்தி எதாவது பேசலாமா நம்ம
ஆ தாராளமா பேசலா தோழி ஆ என்னோட பையன் பத் த்தீங்கன்னா பெரிய பையன் மாற்றுத்திறனாளி ஸ்கூலு போமாட்டாரு வீட்டுல தா இருப்பாரு இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டாரு பி காம் முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு
அப்படியா தோழி மகிழ்ச்சி தோழி ஆ பெரிய பிள்ளைங்க தா இருக்காங்க உங்க வீட்டுல எங்க வீட்ல வந்து இப்பதா நர்சரி போற பசங்க எனக்கு ரெண்டு பசங்களு நர்சரி போற பசங்க தா இப்போதா என் பொண்ணு வந்து இன்னைக்குதா எல் கே கேஜி ஃர்ஸ்ட் நாள் போனா அது ஒரு தனி சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு என் பிறந்த நாள் என் பிறந்த நாள் ஒரு சைடு ஒரு சைடு என் பொண்ணு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூ கூல் போனா ஆ என் பையன் வந் து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கிற இப்போதா இந்த வருஷம் போற ரெண்டு பேருக்கு இன்னைக் இதா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்லு
கண்டிப்பா தோழி அது கொஞ்ச நமக்கு பிள்ளைங்க பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது அப்படின்னும் போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதே நேரத்தில சந்தோஷமாவு இருக்கு இல்ல தோழி ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கைக்குள்ளேயே இருந்துட்டாங்க ம்
தோழி இவ்வள நாள் நம்ம கூடயே இருந்துட்டே இருந்த பாப்பா வந்து இப்போ வெளியில போய் நாலு பேரை பாத்து நாலு பேர் கிட்ட படிப்பு அ கத்துக்கிட்டு பசங்க கிட்ட விளையாடி அவுங்களுக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நறைய நல்ல புது புது உறவுகள்லா அவுங்களுக்கு தெரிய வரு அது தனி மகிழ்ச்சி தோழி
ஆமா நம்மளே ஸ்கூல் படிக்கிறப்பல்லா பாத்தீங்கன்னாக்கா அ எப்படா லீவ் விடுவாங்க அந்த சனி ஞாயிறு வந்துட்டால அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா திங்கள்கிழமை ஆச்சுனாக்கா கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் அச்சச்சோ நம்ம எதுமே செய்யாம போறமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ன்றது உண்மையிலே அ நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் தா
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நம்ப ஸ்கூல்ல நாட்களே நம்ப வந்து இப்போ சொன்னாலு அது பத்தி எவ்வளோவோ நாள் உக்காந்து ஒரு நாள் ஃபுல்லானும் பேசுவோ கண்டிப் பா அவ்ளோ மா எல்லா உணர்வுகளும் அப்படியே முன்னாலே வந்து நிக்கும் நம்ம ஒன் ஒரு வேலையு ஒரு ஒரு தடவை கிளஸ் கிளாஸ்ல போய் பண்ண அரட்ட கிளாஸ் ஸ்கிப் பண்ற வேலைகளு ஸ்கூல் அர ட்டோ அடிச்சிட்டு சுத்தறது அதெல்லா எல்லாமே ஞாபகம் வரும் உங்கள்க்கு படிப்பு பத்திரி நம்ம ஞாபகப்படுத் தில இந்து நம்ம பண்ண அலட்டியம் பத்தி தா ரொம்ப வித்மே ஞாபகம் வரும் நம்மள்க்கு நம்ம ஃப்ரண்ட்ஸ் கூட உக்காந்து பண்ண அரட்டங்கள் எல்லாமே வந்து கண் முன்னாடியே வந்துரு தோழி நம்ம ஸ்கூல் பத்தி பேசுனாலே
ம் இப்பவுமே ஒரு சில நண்பர்கள நம்போ பாப்போ தோழி அந்த நண்பர்கள பாக்கும்போது நம்ம அந்த ஸ்கூல் டைம் அந்த பள்ளிக்கு சென்ற நாட்கள்லா நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகும் அது மகிழ்ச்சியான ஒரு இதா இருக்கும் அதை ரொம்ப மிஸ் பண்றோ நம்ம தொளச்சி டோ அப்படின்ற மாறிதா நமக்குள்ள தோணு
கண்டிப்பா தோழி அந்த நாட்கள் நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல எக்ஸாம் ஃப்ஷருக்காகவே வந்து இது எப்ப முடியு எக்ஸாம் பிரச்சனை இது தாண்டி எப்போ போவோன்னு சொல்லி யோசிப்போ ஆனா அந்த தருணம் எல்லா தாண்டி வந்த அப்புறமா தெரியுது நாங்க அப்படியே இருந்திருக்கலாமோ அந்த ஸ்கூல் நாட் கள்லயே இருந்திருக்கலா இவ்ளோ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நாங்க வளர்ந்துட்டோன்னு சொல்லி யோசி க்கிற மாதிரிதா இருக்கு தோழி இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப நம்ம புள்ளைகள கொண்டு போயி நம்ம ஸ்கூலுக்கு வுடும்போது பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்ட்ட அந்த வாத்தி அவங்கள்ட எல்லா நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா இப்படித்தானே நம்ம அம்மா அப்பாக்களு வந்து நின்ருப்பாங்க பேசிருப்பாங்க இன்னைக்கி அந்த இடத்துல நம்ம வந்து ஆமா உம்
அந்த அவர்னா நம்ம அவ ஸ்கூல்கிட்டயே போனாலே நம்ம ஸ்கூல் தான் தோழி நம்மளுக்கு ஞாபகமே வருது நம்ம என்னென்ன பண்ணோ நம்ம எப்படி ஓடுனோ ஸ்கூல் காரிடார்ல அதுல்லா ஞாபகம் வருது தோழி இப்ப வந்து நம்ம பசங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணாங்க என்னை என் ஃப்ரெண்ட் எவ்ளோ தன்னா அ டீச்சர் இது பண்ணாங்க
உம்
க்கு நா ஸ்கூல்ல வந்து இன்னைக்கி எனக்கு டி வி தா காட்டுனாங்க நா பாத்துட்டு வந்தேன்னு சொல்லி எல்லா எல்லா பசங்களும் அழுவுறாங்க நா மட்டுந்தா சிரிச்சுட்டு இருந்தேம்மான்னு சொல்லி என் பொண்ணு வந்து சொல்லுது அது அது கேக்குறதே நம்மள்க்கு மகிழ்ச்சியா இருக்கு பரவால்ல நம்ப பசங்க வந்து நம்பள விட் டி போயி அ ஒரு இடத்துல ந அவங்களும் செட்டில் ஆகுறாங்க அங்க போயி கூட அவங்க வந்து எப்பிடி நடத்துக்கணுன்னு சொல்லி அந் அவங்க நடந்து க்கற வது விதத்திலயே நம்ப தெரியுது பரவால்ல நம்ப பசங்க வந்து வளந்துட்டாங்க சொல்லி உணர்வு அப்பதா தோழி வருது
ப்ப கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அ அந்த யூனிபார்ம் போட்டுட்டு தான் நம்ம போகணு யூனிஃபார்ம் போடாம போயிட்டோ வச்சுக்கோங்களே அதுக்கு ஒரு நம்மள நிக்க வைப்பாங்க ஒரு ஹோம் ஒர்க் செய்யலன்னா தனியா நப்ப நிக்க வைப்பாங்க அதெல்லா உண்மை யிலே இன்னு நினைச்சா நம்ம பசங்களை வந்து அந்த மாதிரால்லா பண்ணிட கூடாது நம்ம கரெக்டா பண்ண உடணு ஆ செய்ய வைக்கணு அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வரணு
கண்டிப்பா தோழி செ அது நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது நம்ம பசங்கள பாத்தாலே நம்ம நம்ம காலதா நம்மளுக்கு ஞாபகமே வருது
ஆ கண்டிப்பா தோழி மறக்க முடியாது சில நாட்
ம் உங்க ஸ்கூல் டேஸ்ல நீங்க என்ன அ ஒரு மறக்க முடியாது ஒரு ஞாபகம் உங்களுக்கு எதாவது இருக்கா தோழி
நறைய இருக்கு தோழி நால்லா பாத்தீங்கன்னா ஒரு டைம் யூனிஃபார்மே நா போடாம இது அன்னைக்கு கலர் ட்ரெஸ்ல சனிக்கிழமலதா சொல்லியிருந்தாங்க ஆ கலர் டிரெஸ் போட்டுட்டு வரணுனு சொல்லிட்டாங்க ப பாத்தா நான் கல ட்ரெஸ்ல போயிட்டே நான் பாட்டுக்கு சனிக்கிழமே நா கலர் ட்ரஸ் போட்டு ட்டே கடைசில அங்க போனனு எல்லாமே யூனிஃபார்ம்ல இருக்காங்க நான் மட்டுந்தா கலர் ட்ரெஸ்ல இருக்கே எனக்கு உடனே எங்க மிஸ் வந்து என்னை சத்தம் போடுறாங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அ உன்ட்ட யார் அப்டி சொன்னது வச்சானு சொல்லிட்டு எனக்கு அழுகே வந்துருச்சு அவ்ளோ பேத்துக்குமுன்ன நா அழுதுட்டு ஆனா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டு தோழி என்ன பண்டாங்க நீ வா கெளம்பிவான்ட்டு அவுங்க வீடு பக்கத்துல இருந்தனால கூட்டிட்டு போயிட்டு அவளோட டிரஸ்ச எனக்கு குடுத்து அந்த இடத்துல மாத்திட்டு வர சொல்லி என்ன கிளாஸ்ல உக்கார வச்சா அதெல்லா ரொம்ப என்னால மறக்கவே ஏன்னா எல்லாருமே கூப்ட்டு அன்னைக்கு வந்து விசிட்டிங் யாரோ வர்றாங்க நீங்க ஏன் இப்டி பண்ண அப்டின்ற மாரி என்ன ரொம்ப ஒரு
ன் ஆமா நம்ம எப்பாவது ஒரு நம்ம பசங்க வந்து ஸ்கூல்ல எதாவது மிஸ்கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த நாள் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லார் முன்னாடியு ஒரு மாதிரியா நம்மளுக்கு ரொம்ப சையா ஃபீல் ஆகு யாராவது கை எடுத்து நம்ம கிட்ட எதாவது கேட்டுட்டா அந்த தருணத்துல என்ன பண்றதுன்னு புரியாம நம்மளுக்கு வந்து அழுகதா தோழி வரு
ம்
அங்க நம்ம என்ன நம்மள வந்து அறியாம செஞ்சிருப்போ அது வந்து நம்ம தெரிஞ்சு செஞ்ச மாதிரி நம்மளுக்கு திட்டம் போது அப்டியே கண்ணுலருந்து நமக்கு தார தாரையா போயிட்டே இருக்கு
கண்டிப்பா தோழி ஆமா உங்களுக்கு அது மாதிரி எதாவது நடந்திருக்கா
இப்ப வந்து ஒரு நாள் நா ஸ்கூல்ல சிரிச்சி எல்லார்கிட்டயு பேசிட்டு இருந்த நா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திடீர்னு ஒருத்தவங்கள நா எப்பவு கலாய்க்கிற மாதிரி நா கலாய்ச்சிட்டே அந்த நாள் வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே ஹார்ட் ஆப் பீல் அந்த எல்லாரு பண்ற மாதிரிதா நா அவங்களு என்ன பண்ணுவாங்க நானு அவுங்களப் பண்ணுவே அவங்க என்ன பண்டாங்க அந்த சின்ன விஷயத்த வந்து ரொம்ப பெருசிட்டா பெருசா பண்ணிட்டாங்க அவுங்க எச் எம் கிட்டல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த விஷயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நா விளையாட்டுக்கு பண்ணது இவுங்க வந்து என்ன இப்டி எல்லார் முன்னாடியு என்ன சொல்றது தலகுனிய வெக்கற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணி விட்டுட்டாங்க எல்லார் முன்னாடியு நம்ம எப்போ வந்து அ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டோம்னா அது ஃப்ரெண்ட்ஸ் குள்ளயே வெச்சிருணு அத வெளியில எடுத்துட்டு போனா நம்மளுக்கு அசிங்கோ நம்ப என்ன சொல்றது நம்ப க்ளாஸ் டீச்சருக்கு அசிங்கோ எப்டி உங்கள க்ளாஸ் பசங்க இப்டி பண்றாங்கன்னு சொல்லி அ எ நம்ம பேரு வந்து ஸ்கூல்லயே இதாயிடு அது ரொம்பவே கஷ் டமா இருக்கு தோழி அந்த நாள் மட்டு எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாள் ரொம்ப கஷ் டமாயிடுச்சு எனக்கு ரொம்ப அழுதுட்ட நா அதுக்கப்பறமா நா வந்து யார்கிட்டயு எ ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட தவிர்த்து நா யார்கிட்டயு அவ்ளோவா வச் சிக்கிறதே இல்ல ரொம்ப டிஸ்
ஆ ஆமா ஒரு பாடோ நமக்கு கத்து குடுத்துரு தோழி அது மாரி நம்ம இப்படிதா இருக்கணும்னு ம்
சில விஷயங்கள் வந்து நம்பளுக்கு நம்ம எப்டி இருப் க்குணு நம்பி யா யார்கிட்ட எப்டி இருந்துக்குணும்னு சொல்லி கத்து குடுத்துரு இந்த மாதிரி அந்த நாள் நா ரொம்ப ஃபீல் பண்ண தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நம்ம ரொம்ப இப்ப இப்ப நம்ம என்ன பண்ணுவோனு நம்ம பசங்கள்ட்ட அத சொல்லி் குடுப்போ இப்டிதா இருக்கணு இப்டிதா பண்ணணு யார்கிட்டயு அனாவசியமா பழக கூடாது யார்ட்டயு எதுவு வாங்க கூடாது ஏன்னா நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டோ அதனால இப்ப நம்ம புள்ளைங்களுக்கு நம்ம அத சொல்லி தருவோ ஸ்கூல்ல வந்து யார்ட்டயு போய்ட்டு இப்டி பண்ணக்கூடாது க்ளோஸா ப பழக கூடாது அ எந்த பொருள் குடுத்தாலு யார்டையு வாங்க கூடாது ஏன்னா நமக் பட்டுட்டோல தோழி அத வந்து நம்ம புள்ளைங்களுக்கு சொல்லி தருவோ நம்ப
பண்ண பீலிங்ஸ் வந்து நம்ம பட்ட இது வந்து நம்ம பசங்க படக்கூடாதுன் சொல்லி அதுல நம்ம வந்து ரொம்ப கான்சிஸா இருக்கு இப்ப ஒருது இருக்கற இதுல இருந்துக்கிறது நல்லதுன்னு நானு நெனைக் கிற தோழி சரி தோழி நம்ம மீண்டும் பேசலா தோழி
கண்டிப்பா உங்களுடன் பேசினதுல எனக்கு மகிழ்ச்சி தோழி நன்றி வணக்கம்
தோழி நம்ம மீண்டு பேசலா நன்றி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி